எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்க நீங்க நல்லாருக்கிங்ளா
அ நல்லாருக்கேங்க கொழந்தைகளா நல்லாருக்காங்ளா
எல்லாரும் நல்லாருக்கறாங்க அப்றம் ஆ எல்லாம் முடிஞ்சதுங்க அது எங்கெங்க வாசல் கூட்னா இந்த மழ பேஞ்சதுக்கு செடிகள்லா பச்சையாருக்றதுக் பாத்தீங்னா பூரா புழுவு அந்த மாரி நிறைய பூச்சிகள்லா வருதுங்க பாத்தாலே பயமாருக்குது அங்கயல்லா ஒண்ணு வராதுங்களா
ஆமாங்க முருங்க மரத்துல கம்பளி புழுவுன் சொல்லுவாங்கல அரிப்பூச்சினு சொல்லுவாங்க கம்பளி சொல்லுவாங்க பட்ட உடம்பெல்லா புல்லா தடிச்சிருனு பாருங்க அது மழ பேஞ்சு முடிச்சொன்னையு வாசலே பூறாங்க முருங்க மரத்த வெட்டிடங்க எங்க வீட்ல ரண்டு முருங்கமரம் இருக்கு ஆனா நா வந்து ஹைட்டா போறக்கு விடாம வெட்டி வெட்டி விட்டுட்டு இலைக்கு மட்டும் எடுத்துக்குவங்க பூச்சி வர விட மாட்ட பக்கத்து வீட்ல இருக்குங்க நாலு மரம் அங்கருந்து ஃபுல்லா புழுவுங்க எங்க பாத்தாலு புழுவாவே இருக்குங்க ஐயோ அது நீங்க எ சொன்ன மாரி அத ப பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பவே குறுத்துரு தடிச்சிரும் அது கொழந்தைக மேல பட்டுருச்சுனா ரொம்ப கஷ்டங்க
ஆமாங்க அது பாத்தா எங் வீட்டுக்காருக்கு அப்படித்தாங்க அந்த மரத்த வெட்றன்னு போய்ங்க முருங்க மரத்துலருந்து உளுந்துச்சுங்க மேல ஒரே ஒரு புலவுதாங்க உளுந்துச்சு பாத்தா பூரா அதுவும் எவ்ளோ பெருசு பெருசா தடிச்சிருச்சு அப்றம் அந்த அன்னைக்குனு பாத்தா டாக்டரும் இல்லிங்க அப்றம் எங்க குடும்ப டாக்டருக்காரு அவருக்கும் போன் பண்ணி கேட்டதுக்கு அவரு ஒரு மாத்ர சொன்னாருங்க அந்த மாத்ர வாங்கி குடுத்ததுக்கு அப்றம் தானுங்க கொஞ்ச நல்லாச்சுங்க பாத்தா நிறைய பூச்சி இருக்குதுங்க இப்ப வர பூச்சிகள பாத்தா அது என்ன மருந்து போட்டாலும் சாகவும் மாட்டேங்குது பாத்தம்னா பூரா அப்டியே நேர வீட்டுக்குள்ள வாசல ஏமாந்தா கதவல்லா நீக்கரிச்சிருந்தம்னா வீட்டுக்குள்ளயலா பூந்துருங்களாட்ருக்குது நிறைய்ய வருதுங்க பாக்றக்கே ஒரு கணக்கே இல்ல ரொம்ப அருவறுப்பாவும் இருக்குது அதை பாத்தம்னா இல்லிங்ளா
ஆமாங்க அது பாருங்க குட்டியாருக்குங்க குட்டியா இருக்கும்போது நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னடியா பாத்தீங்னா குட்டி குட்டியாருக்கும் அப்றம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்னா எவ்ளோ பெருசு பெருசாயிரும் பாத்தீங்ளா
ஆமாங்க பெருசு பெருசு அவங்க வட்டு பாத்தீங்னா அந்த இடத்துல வர மாரி இருக்கும் சீ ரொம்ப வெசைல வந்து வீட்டுக்குள்ள பூரா வந்துரு நானு அப்டிதானுங்க காலைல எந்துருச்சு ஒரு நேரமே பூரா கூட்டு கூட்டு கூட்டுனு கூட்டி பூரா வெளிய தள்ளி மருந்து போட்டுட்டு வர்ற அந்த மருந்து மேல ஏரியே வருதுங்க கொஞ்ச கூட சோதிக்கவே மாட்டேங்குது அதுக்கு மருந்து இதுக்கு அவ்வளவு பவர்றான மருந்து போட்டிருக்கற அப்பவுமே அது வந்து சாகாம அதுல ஏறி நேரா வீட்டுக்குள்ள வந்துருதுங்க
ஆமாங்க இதுல ரெண்டு பூச்சி கம்பளி புழுவுலே ரெண்டு இருக்குங்க வெள்ள கலராருக்கு கருப்பு கலராருக்கு அ கருப்பு கலராக்குறது புசு புசு புசுன்னு குண்டாருக்கும் ஆனா அந்த பூச்சி மேல ஏறனா தடிக்காதுங்க இந்த குட்டியா வெள்ளையா இருக்கு பாத்தீங்ளா ஒரு மஞ்சள் வெள்ள கலந்த மாரி அந்த பூச்சி ஏறனாதாங்க அப்டி பயங்கரமா அரிச்சு இதாயிரும் அது அந்த பூச்சி எல்லா செடியிலயுமே இருக்குங்க இப்போ நீங்க பாத்தீங்னா நா இப்போ இப்ப ஒரு போன வாரமே என்னமோங்க ஆ மரத்து ஒரு ஒன் ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி வந்துச்சுங்க வாச ல சரி எதுக்கு சந்தேகப்பட்டு போய் மரத்த பக்கத்ல பாத்த பாத்தா பகல்ல பாக்கும்போது அது வந்து வேரு கடிய வேருக்கு அந்த தண்டு இருக்குதுல வேருக்கு மேல தண்டு அதுல ஒரு ஏதாச்சும் மரத்துல இப்டி ஓட்ட மாரி இருக்குமுலங்க பொந்து மாரி அதுக்குள்ள பூறாமே இருக்குதுங்க காலைல அப்றம் நீங்க ஒரு சாய்ங்கம் நைட்டு என்ன பண்ணுதுங்னா அது ஃபுல்லா மேல மரத்து மேல போய் அந்த இலைகள ஃபுல்லா சாப்பிட்டுக்குதுங்க சாப்புட்டு பகல்ல வந்து கீழ வந்து கீழ அந்த மரத்து வேருக்கு மேல நிலத்துல தண்டுருக்கும் பாத்தீங்ளா அங்க வந்துருது நைட்டு நேரம் ஃபுல்லா மேல போய் இலையல்லாம் ஃபுல்லா சாப்புட்டு வந்ருதுங்க நா போன வாரந்தா கண்டுபிடிச்சது இது இப்டிதா சாப்பிட்டுருக்குதுனு
ஆமாங்க நாங்க அப்டித்தாங்க எங்ளுக்கு வந்து தெரிலிங்க மாமரம் வச்சிருந்தோ மாமரத்துக்கடிலதா நா வந்து துவைக்கிற கல்லு போட்டு துவைப்பணுங்க பாத்தா திடீர்னு மேல என்னவோ பச்ச கலர்ல குட்டி குட்டியா என்னவோ உழுகுதேன்னு சொல்லி பா த்தா மேல பாத்தா ஒரு இலைலதா ஒரு புழுவு செரு எதோ ஒரு புழுவு இருக்குதாட்ருக்குது அப்டினு சொல்லி போட்டு பாத்தாங்க அந்த மரத்துல பூரா அவ்வளவு புழுவுங்க பூரா கடிச்சு கடிச்சு கடிச்சு கடுத்து நிலம் பூரா பச்ச பச்சையா பச் பச்ச பச்சையா அது என்னவோ த்துத்லூன்டா கிடக்குதுங்க அது மேறிலா பண்ணி வச்சிருதுங்க பாத்தா துணி துவைக்க சொல்லுவாங்க என்னம்பாங்கனா இந்த நாம துவைக்ற அந்த சோப்பு தண்ணி வந்து கலக்கி விட்டு அது மேல ஊத்துனா வந்து அந்த புழுவெல்லாம் போயிரு அப்டின் நாங்க நாங்க அதையுங்கோட செஞ்சு பாத்தோங்க அதுவு போமாட்டேங்து அப்ற பாத்திங்னா இந்த எறும்பு இருக்குது பாருங்க அது வீட்டுக்குள்ள எந்த பொருளும் வாங்கி வக்கிறக்கு முடிய மாட்டேங்குதுங்க அதுவு ஏரிக்குது அப்ற பாத்தா செடிகள்ல பாத்திங்னா வேர்லருந்து பூரா ஏரிக்குதுங்க ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது இல்லிங்ளா
ஆமாங்க இந்த புழுத்தொல்லையே ஜாஸ்தி எறும்புத்தொல்ல கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி வந்துருதுங்க இந்த புழு கூட வந்து உங்ளுக்கு மழ காலத்துலதா வருதுங்க மழகாலம் மழ பேஞ்சு முடிச்சோன்னே பாத்தீங்னா அ பச்ச நீங்க சொன்ன மாரி பசுமையாருக்கும் பழுங்க பசுமையானப்ப வந்து அந்த புழுக்கள் வந்து நிறைய வந்துருது மத்த நேரம் வெயில் காலத்துலலா வர்றதுல்லைங்க வெயில் காலத்துல என்ன மழ வறதுக்கு முன்னாடி எறும்புக எறும்பு வந்து மழ வறது தெரிய மாட்டருக்குங்க அதனால அது உணவு சேகரிக்கிறக்காக ஃபுல்லா வெளிய வந்துருந்தீங்க எந்த ஒரு இத்தலூன்டு ஒரு சின்ன சாப்ற பொருள் விழுந்தாலும் ஒரு நூறு எலும்பு பக்கமா இருக்குதுங்க எறும்புக அப்டிதாருக்கு
ஆமாங்க பழுத்துட்ருப்போ பாருங்களே ஏதோ ஒரு பக்கம் ஏறி கடிச்சு வச்சிரும் எங்க கடிக்குதுன்னு தெரியாது பாத்தம்னா பூரா உடம்புல வேகமா எங்கெங்க எறும்பு ஒட்டிட்ருக்குனே தெரியாது அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டி குட்டியாவுமிருக்கு இருக்குதுங்க பெரிய எறும்பும் இருக்குது பாத்தா எல்லாமே கடிச்சதுனா நம்ளுக்கு உடம்பு வந்து தோல் அலர்சி இருக்கறங்காட்டி என்ன ஆகுது ஒரு எறும்பு கடிச்சாலும் கூட பூரா தடிச்சுக்குதுங்க அப்றம் அந்த எறும்பு மட்டும் இல்லிங்க இந்த வீட் ல வந்து அரிசி பருப்பு இந்த பயிர் வகைகள்லா வாங்கி வக்கிற பாருங்க அதுலயும் அப்டித்தானுங்க எ எப்டிதா பூச்சி புடிக்குதுனே தெரியமாட்டங்குது அதும் வாயிங்வச்சிருக்கற அ பாத்தா பூரா பூச்சி புடிச்சுக்குது அங்க உங்க வீட்ல புடிக்றது இல்லிங்ளா
எது எல்லாத்லியு பூச்சிதாங்க இப்பவு கூட நாங்க பருப்பெல்லா எடுத்து காய வச்சிட்தா வரங்க தொவரம் பருப்பல பூரா செல்லும்மா ஒரு பூச்சி சொல்லுவாங்க கோதுமைல செல்லுங்க இப்போ நம்ம வாங்கி வச் சொன்னே வெய்யில்ல போட்டுத்தா வச்ச கொஞ்சம் மழ மழ பேஞ்சதுங் கொஞ்ச நாள் மழ பேஞ்ச இருந்துச்சுங்லா அந்த மழ பேஞ்சொடனே அது நம டைட்டா மூடி வக்ற பழுங்க அந்த ஈரத்துக்கே என்னமோ அது தன்னப்போல பூச்சி உருவாயிருமாட்ரக்குதுங்க அவ்ளோ பூச்சி கருப்பு கருப்பா செல்லு பூச்சி கோதுமைல அது நல்லா எடுத்து வெய்யில்ல காய போட்ருக்கங்க ஆன என்ன காயபோட்டா அது வேஸ்ட்டு தாங்க ஒரு அது நல்லாருக்காதுங்க செஞ்சா வர்றதுக்கு முன்னாடியே வேணா நம்ம வந்து வாங்கணோனே வெயில நல்லா காய போட்டு எடுத்து வச்சுட்டோனா வந்துரும் வராது பூச்சி அப்றம் இந்த பச்சப்பயிரெல்லா வேணா வறுத்து வச்சில்லா அந்த மாரி ஏதாவ பண்ணணுங்க அப்றம் இந்த மொளகா பொடி எல்லாத்தியுமே நம்ம செய்யறது மட்டும் பிரச்சன இல்லைங்க அது எல்லா நம்ம வந்து பாதுகாத்து வக்கணும் ஆமாங்க அரிசில செல்லு வந்துருதுங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க
அரிசில நீங்க சொல் கேக்கறது கரக்ட் தாணுங்க அரிசி பருப்பு இந்த மாரி இருக்கறதுகள்ள எல்லா வந்து பூச்சி புடிக்கிது அப்டின்னா இந்த வரமொளகாயின் சொல்லுராங்க இல்லைங்களா வர மொளகாய ஒரு ரெண்டு எண்ணத்த போட்டு வக்க சொல்றாங்கன்னா அப்டி இல்ல வ ர மொளகாய போட்ல அப்டின்னாலு கூட கூட ரெண்டு கிராம்பு அந்த க்ராம்பு போட்டு வெக்கு போது பருப்பு வகில வேற ஒரு கொஞ்சோ பருப்பு வெச்சிருப்போ பாத்தோம்னா அதுல பூச்சி எக்கச்சக்கமா ஏரிக்குங்க அப்ப பாத்த என்ன பண்ணன்னா ஒரு ரெண்டு கிராம்பு கிராம்பு போட்டு வெச்சுட்டோம்னா அ அந்த என்ன அந்த வாசத்துக்கு வந்து பூச்சிகள் எதுவு புடிக்காது அப்டிங்கறங்க நா இதுவர போட்டது இல்லைங்க ஆனா சொல்லிருக்றாங்க வேன்னா நீங்களு போட்டு பாருங்க அரிசிக்குள்ள வந்து வர வர மொளகாய போடுங்க பருப்புகளுக்கெல்லா வந்து ஏல இது ஏலக்காயி க்ராம்பு இந்த மாரி கொஞ்சோ மணமா ஹெவி இங்க அதாவது அதிகமான மனம் இருக்கற மாரி பொருள் போட்டு வெச்சா பூச்சி வராதுங்கறாங்க வேண்ணா போட்டு பாருங்களே
ஆ சேரிங்க நீங்க சொன்ன மாரி போட்டு பாக்குற அ அரிசி தாங்க நாங்க என்ன பண்ணனு ஒரு வருஸ்துக்கு தேவையானத நாலு நாலு மூட்ட அந்த மாரி அதிகமா எடுத்துக்குவோங்க அப்டியே அங்க உற்பத்தி பண்ற எடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துருவோ அப்டி மொதலெல்லா அப்டிதாங்க செஞ்சுட்டு இருந்தோ கொண்டு வந்து வெச்சு ப்போ ஒரு நாலு மூட்டைல ஃபுல்லா செல்லு ஏது மழைல நலஞ்சிருக்கும் மாட்டங்குதுங்க அரிசி அவங்க வந்து மறப்டி வந்து அதிய கொண்டந்து குடுத்துட்டாங்க அது மழைல நனஞ்சோனா என்னாச்சி கொஞ்ச நாள் வச்சோனே பூச்சி ஃபுல்லா வந்துருச்சுங்க அது வீடே ஃபுல்லா அதுவு நாலு மூட்டையில இருக்கும்போது உங்குளுக்கு அது ம் அது இந்த சணல் மூட்ட தானங்க பிளாஸ்டிக் மூட்டைய இருந்தா கூடோ அவ்வளவா வெளியே வராது சணல் மூட்டைல ஓட்ட ஓட்டயா இருக்குமுலங்க அது ஃபுல்லா வெளிய வந்து செவுரல்லா ஃபுல்லாங்க எல்லா பொருள்களும் மேல அப்டி ஏறிடுச்சுங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டங்க அப்றோ அது எல்லா ஏ எடுத்துங்க வெளில மேல மாடில கொண்டுபோய் கொட்டிங்க பூரா பரப்பிவுட்டு வெயில்ல போட்டா அரிசி சாப்பாடு வெயில்ல காஞ்சுனா அரிசி நல்லாருக்காதுலங்க மொத ரெண்டாவது டைமூ நம்ம சாப்பாட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறோ காஞ்ச அரிசி அது ஒரு மாரி ச்சுங்க அவ்வளோ செல்லு போக வைக்கிறக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுடங்க இப்ப நாங்க அதிகமாவே வாங்கறதே இல்ல எதுக்கு அவ்வளோ பிரச்சன இத்தனைக்கு நீ கொஞ் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிறதுங்க இந்த பருப்புகள் எல்லாத்தையு காய வெச்சு காய வெச்சு போட்டுக்குறது எறும்பு தொல்லதா ரொம்ப ஜாஸ்தி நீங்க சொன்ன மாரி எறும்புல பல வகை எறும்பு இருக்குதுங்க எவ்ளோ வகதா இருக்குன்னு கண்டே புடிக்க முடியல நீங்க ஒரு கப்பா ஒரு பக்கம் பாத் என்ன ஒரு வித்தியாசமா இருக்குது ஒரு பக்கம் பாத்தா ஒரு ஒ ஒரு மாரி ஒரு டிசைன் டிசைனா இக்குதுங்க எறும்பு அது ஒவ்வொரு எறும்பு கடிக்கிறது இல்லிங்க இந்த கட்டெரும்புலேச் ஒரு லேசா ஒரு எறும்பு இருக்கு அது மேல அப்டே ஊறிட் போய்ரும் இதே கட்டெரும் பெருசா இருக்குறது கடிச்சு வெச்சிரூ அது அந்த எறும்புல பலவகய் இருக்குதுங்க
ஆமாங்க நாங்கல்லா வந்து அரிசி வாங்கி வச்சோம்னா அதுக்குன்னே ஒரு ரூம்க்குள்ள கொட்டிங்க காத்தோட்டமா வுட்டு எடுத்து வெப்போம்ங்க அது எப்புடி பாத்தாலு பூச்சு புடிச்சுக்குதுன்னு போட்டுங்க இப்ப என்ன பண்றது அளவளவா வாங்கிக்கெறதுங்க அவளவா வாங்கி செஞ்சுக்கறதுங்க சேரிங்கள் ஆமாங்க அப்டித்தா பண்ணிக்கறங்க சேரி வாங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு
ஏஹ் வரேங்க
ட்டுங்களா